ஹலோ ஆஹ் ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க கத பேசலாம் இது நல்லா இருக்கு ஹ அ கேக்கலாம்
ஆஹ் ஒகேஓகே எப்படி இருக்கீங்க என்ன
ஆஹ் நல்லா இருக்கோம் ப்ரோ நீங்க நல்லா இருக் க்கீங்களா
ஹ் நல்லா இருக்கேன் ப்ரோ இல்ல ப்ரோ இனிமேதான் சாப்பிடணும் கொஞ்சம் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு இனிமே தான் சாப்பிடணும் அஹ் ஆமா ஆமா இல்ல இல்ல வேலை அவளவோ முடியல நானும் காலைல எட்டு மணிக்கெல்லாம் போன் ல தோ இப்பதான் வீட் கே வந்திருக்கேன் ஒன்னும்
ஆன்லைன்ல பண்ண முடியாதா அந்த ஒர்க் எதுவும் வந்தா போட்டே ரொம்ப அர்ஜெண்டா இல்ல
கேவைசி கேவைசி அப்டேட் பண்ணனும் நம்ம இந்த கொஞ்சம் ஆதாரும் ஆதார் லிங்க்ஆதாரும் பேங்க்லிங்க் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அதான் வேற
அது ஆன்லைன்ல பண்ணலாம்ல்ல அது
இல்ல இல்ல நேர்ல போ நேர்ல போய் தான் பண்ணி ஆகணும் அது பேங்க்ல தான் நேர்ல போய் தான் பண்ணி ஆகணும் அதனாலதான் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு
செரி செரி ப்ரோ சொல்லு ப்ரோ என்னப்பா இல்ல ப்ரோ நான் ஒ ஒரு மூணு மணிக்குதான்
மூணு மணிக்கு தானா லேட்ட சாப்பிட்டு உடம்ப எதன பிரச்சனையாஅவ போதும்
அது பரவாயில்ல மார்னிங் சாப்பிட்டோம் மார்னிங் வந்து ஒரு ஆயிடுச்சு அதுவே லெவனுக்கு ஆயிடுச்சு லெவன் தேர்ட்டிக்கு செரி இது இப்படி சாப் திரும்பி சாப்பிட முடியாது இல்ல வண்ட்டு அப்புறமா சாப்ப இல்ல நீங்க சாப்பிட்டாச்சா
இல்ல இல்ல நான் ரெகுலரா ஒரு மணிக்கல்லாம் சாப்பிட்டுருவேன் இன்னைக்கு அதான் கொஞ்சம் வேலையா இருக்கவே ஒன்னும் சாப்பிட புள்ள நான் இனிமே தான் சாப்பிடணும்
சேரி சேரி வரும் எங்க வீடலய இருக்கீங்களா இல்ல வெளியே போயிருக்கீங்களா வேலையா
இல்ல இல்ல நான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு ஒரு ஹல்ப் ஃப்ன் நவர் முன்னாடி தான் வந்தேன்
நீங்கள இல்ல படி
இல்லி ப்ரோ நா வந்து கடசி வருஷ படிச்சுட்ருக்கே
சரி அப் ந வேலில இருக்கே ப்ரோ த ஹவர் நைட்த ஒர்க் ம் ஹோம் தா நைட்ல முடிஸ்ட்டு இப்ப தா செய்ய செரி
ஓ இப்ப நீங்க ஃபோன் பண்ணிருங்க நீங்க தானே அது பஸ்ட்ட் ஓகே ஓகே ஆனா நீங்கள் முதல்லே மெசேஜ் பண்ணியிருந்தீங்கான எனக்கு ஆப் ஸ்டார்ட் பண்ணு போது
ஆம உங்களுக்கு நாங்க தா குரூப் கிரியேட் பண்ணிவிட் ட நீங்கதா யாரிகிட்டியும் பேசல பெருசா அவங்ளு யாரு பெருசா பேசிக்கல அந்த தனுஷந் கிஷோர் ஸ்டார்ட் பண்ணாங்க போல அதுக்கப்ற யாரு பேசிக்கல அப்ப உங்க ப்ரதரு அவர் பேசுதுனா சரி நாம்ளே பேச
அ நாங்க ரெண்டு பேரு நாங்க ரெண்டு பேரு மாத்தி மாறி பேசிட்டே இருந்தோ அதுக்கப்ற வந்து என்னா ஆச்சுனா அ அவருக்கு வந்து கால் அவ்ள லா முடிஞ்சிருச்சி எனக்கு வேற டாஸ்க் அசைனாய்டுச்சு அப்டின்ற மாரி சொன்னா அதனாலதா நா இப்ப எல்லாருடயு கேட்டு வச்சிருக்கே
சே சேரி இப்போ இப்ப நீங்க க்ளாஸ் ஸ்டார்ட் ஆகலானா இல்ல நெக்ஸ்ட் வீக்ல இருந்தானா எப்டி
இல்ல இல்ல ந இனிமேதா வந்து ரிசல்ட் பாத்துட்டு வேற என்ன கோர்ஸ் ஜாயின் பண்றது ப்ருந்த ஜாயின் பண்ணணு அந்த மாரி
ஓகே ஓகே எப்டி இப்ப டேரேக்ட்டா காலேஜ் போவீங்களா இல்ல கரஸ்ல பண்றமாரியா எப்டி பண்றீங்க ரெகுலர் ஒகே ஒகே
உங்க வேலலெல்லா எப்டி எங்க வேல செய்றீங்க என்ன வேல நைட் ஷிப்ட்ல
நைட்ல இது நா இது நெட்வொர்க் சப்போர்ட்ல இருக்க ப்ரோ ஷோ அதனால என்க்கு இப்போ து என்னோட பிரான்ச் வந்து மும்பைல அங்க வந்து இப்ப எல்லாம் இந்த ப்ராஜெட்டுக்காக இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் குத்துருக்காங்க ஓரளக் போயிட்ருக்கு
உன்டி எப்டி க்ளேஸ் காலேஜ்லா மோஸ்ட் எப்டி போச்சி
ம் எனக்கு ரொம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஜாலியாதா போயிட்டு இந்துச்சி லாஸ்ட் வர வரதா ஒரு மாரி ரொம்ப ஃபீல் பண்ற மார ஆயிச்சி எக்ஸாம் வந்துருச்சி முடிஞ்சிருச்சி எக்ஸாம் முடிஞ்சி இதோ ஒரு ஒன் மன்ந்க்கிட்ட ஆக போது ஏப்ரல் டொண்டின் அதா இருபத்தி ஒம்பதா தேதி எக்ஸாம் முடிச்ச தோ ரெண்டு மாச ஆயிடுச்சி இன்னு ரிசல்ட் வர்ல அப்டே போயிட்டுருக்கு
ஓகே ஓகே எல்ல எதா அரியர் ஏது வப்பீங்களா எல்லா க்ளியராயிடுள்ள
இல்ல இல்ல கிளயர் அட் இது அந்த கவலயல்ல இதுக் காலேஜ் போ முடியாது இது பண்ண முட் தேவை அப்டின்ற மாரி நம்ப போனாலு கூட நம்ப போனாலு கூட கூட ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டாங்களா அவுங்க அவுங்க ஒரு ஒரு வேலையை பாத்துட்டு போவாங்க வேற கோர்ஸ் எடுப்பாங்க
ஒன் இயர்தா முடிஞ்சிருக்கு ன்றீங்க இன்னு ஒன்னு ஓய் ஒன் இயர் இருக்குல்ல ஒக்கே ஒக்கே ஒகே ஒரு ச இன்ஜுனீயரிங்க அது என்னா டிகிரி ஓக்கே ஓகே ஆமா உங்க பிரதர் சொன்னாரு ஆமா ஆமா ஒக்கே ஒகே மெடிக்கள் டூ கோடிங் மாரி இதுவும்
ஆமா அது மாரி
எல்லாமே வர் எப்டி இருந்தாலு கனெட்ல இருப்பீங்கள ஏதா வ
கனெக்ட் கனெக்ட்ல எல்லா எல்லாமே இருக்கு எல்லாமே கனெக்ட் ட்லா தா இருப் போ ஆனாலு அந்த காலேஜ் ஃபீல் வராதுல்ல க்ளாஸ்ல ஒரே க்ளாஸ்ல நா ஹாஸ்ட்டல்லா இருந்தே ஹாஸ்ட்டல்லா இருந்தே ஹாஸ்ட்டல்லா இருந்தாதால ரொம்ப பைண்டிங் மோஸ்லி கூட நா வந் து ஒரு அ ஒன் மன்த் ஆகுதுன்ன ஆ ஒரு
எத்தன வருஷ காலேஜ் உங்களுக்கு
மூணு வருஷ புரோ மொத்த
டோட்டல் சர்
ஒரு பத்து நாள் லீவு தா போட்ருவே இருந்தாலுமே எனக்கு கொஞ்ச ஃபீல தா இருக்கு
அந்த ஃபன்னு து ரூ ரூம்ல அ இருக்கறதுக்கு எத்தன பேர் இரு ரூம்ல எப்டி ஒரு அஞ்சு ப் பேர் இருப்பீங்களே
இல்ல இல்ல ஒரு எங்களுக்கு வந்து கொஞ்ச சின்ன ரூம் தா பெரிய ஹாஸ்ட்டல் ஆனா ஒரு ரூமுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பாரின் ரூம் ரெண்டு ரெண்டு பேரு ஆனா நா ஒ ரூம்ல பாத்திங்கனா பத்து பேர் பதினைஞ்சு பேர் இருப்போ அந்த அதே அதேதா அதேதா ரூல்ஸ் வந்து ஒரு
எந்த ப் எந்த இதுனாலு ரூமுக்கு ரெண்டோ மூணு தா ஒரு காட்டே அவ்ளதா ப எடோ இருக்கு ப்ப பெட்டு் இருக்கு படுக்குறதுக்கு மத்தபடி ம நம்ம சேத்திக்கறதுதா
நா எங்க ரூல்ஸே வந்து எங்க ஹாஸ்டல்ல சே ரும்போதே வந்து ஒரு ரூமுக்கு வந்து ரெண்டு பேர்தா ஆ உங்க ரூம் வந்து நீங்க பக்கத்து ரூம் போக்கூடாது பக்கத்து ரூம் வந்து உங்க ரூம் வரக்கூடா து அப்டின்ற மாரிலா சொல்லிதா சொல்லிதா ஜாயின் பண்ணாங்க ஆனா வந்து நாங்க ஒரு ரூம்ல இருக்கிற தி மொத்த பதினஞ்சு பேரு இருப்போ
அதல்லா கரெக்ட்தா நா வந்துதா எங்க கிளாஸுக்குன்னு ஒரு போ போட்ருப்பாங்க எங்குளுக்குனு பட் நாங்க போய் வந்து பா வேற கிளாஸோட உக்காந்து சீனியர் கூட அவுங்களோடவே பேசிட்டு அங்கயே தூங்கிடுவோ அதல்லா யாரு கண்டுக்க மாட்டாங்க ஆனா கேப்பாங்க ஏன் அங்க படுத்தல்லா எவனு எது கண்டுக்க மாட்டாங்க நம்ம கம்முனு விட்ருவோ
இங்கயு அதே மாரிதா இங்க கேப்பாங்க இங்க கேப்பாங்க ஆனா வந்து சீனியர்ஸ் பேசிப்பாங்க இங்க கேப்பாங்க சீனியர்ஸ் பேசிப்பாங்க நாங்க எப்டி வேண்ணா இருப்போ அது பிரச்சன உங்களுக்கு என்ன பிரச்சன அப்டின்ற மாரி சொல்லிருவாங்க உங்களுக் ஆ கரெக்டா இருந்தா போதுமா ஏன்னா பிரச் சனா வந்துச்சுன்னா கேளுங்க உங்களுக்கு ஃபீஸ் கட் றமா ஓகே அதுவாச்சு கரெக்டா இருக்கா போது அப்டின்ற மாரி பேசி விட்ருவாங்க
அதா
ஆ
அங்க ஃபுட் எல்லா எப்டி ஃபுட் எல்லா அங்க ஹாஸ்ட்லல்லா எப்டி
அ ஏ ஆ ஆஸ்டல்லா நம்ப வீட்ல சாப்பட்ற மாரி அதெல்லா ஒண்ணும் பிரச் சன இல்ல அப்பப்போ வந்து கொஞ்சோ கொஞ்சோ ஒரு ஒரு நாளு நல்லா இருக்காது சுத்தமாவே புடிக்காது நம்மளுக்கு அந்த மாரி போட்டு விட்ருவாங்க
ஆமா அது அப் அப்பல்லா என்ன பண்ணுவீங்க அதுக்காக கேப்பீங்களா அவங்க ஆ
இல்ல கே நாங்க வந்து ஒரு கேங்காகதா சொன்ன பதினஞ்சு பேர் கேங்காதா சுத்தினே இருப்போ சீனியரு ஜூனியரு எல்லா கேங்கா சுத்தினே இருப்போ போய் கேட்டா கூட அவங்க ரெஸ் பான்ஸ் பண்ண மாட்டாங்க நீங்க வந்து என்கிட்ட எல்லா வந்து பேசக்கூடாது இப்ப மாஸ்ட்ர கேப்போ நாங்க சமையல் மாஸ்ட்ர கேப்போ ஏ இது மாரி சாப் பாடு இப்டி இருக்கு ஏ இது மாரிலா ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா நேத்து நல்லாதான இந்த்ச்சு இன்னக்கி மட்டு ஏ இது மாரி போட்றீங்க அது மாரி கேப்போ அது மாரி கேட்டதுக்கு நீங்க வந்து ஏன்கிட்ட கேக் எங்ககிட்ட கேக்கூடாது நீங்க வாடன்கிட்டதா பேசணு ஏன்கிட்ட நீங்க பேச கூடாதுன்ற மாரி கொஞ்சோ கடுப்பேத்தற மாரி சொல்லுவாங்க அதனால கொஞ்ச அ வங்ககிட்ட நாங்க கேக்க மாட்டோ வாடன்கிட்ட கேட்டா ஓகே நா வந்து சரி பண்ணி தரே அப்டின்றுவாரு நாளக்கி நல்லா இருக்கு ப்போ மறுநாள் வந் து அதே மாரி ஒரு நாலு நாள் நல்லா இருக்கு மறுபடியு மறுபுடி நல்லாருக்காது அந்த மாரி தா இருக்கு
அதுதெ எல்லா ஆத்துலயு அ துதா அதே மாரிதா மு ஃபுட்டு இதுல்ல எதாவ்து ஒன்னு சொதப்புவாங்க ம் கிளாஸ் எல்லா எப்டி போவுது டைமிங் எல்லா
டைமிங் வந்து ஒன்பது டு ரெண்டு அதாவ்து வந்து ஒரு அஞ்சு மண் நேரொ அது இதுவ்தா‌ அது வ ஃப்ரீயா ரொம்ப அது ரொம்ப ஜாலியா போவு ஃப்ரீயாவே ஃபுல்லா ஃப்ரீயா இருக்குற மாரி ரொம்ப ஜாலியாப் போ ஹ லேபு அப்டி இப்டின் நாங்க மாறி மாறி போயிட்டே இருப்போ ஆனால வந்து எங்கள ஃப்ரீயாவே வுட்ருவாங்க நீங்க வந்து லேபுக்கு போங்க அங்க ஒக்காந்து இங்க அப்டிப்போ மாத்தி மாத்தி ஃப்ரீயாவே வுட்ருவாங்க ஜாலியா சுத்திட்டே தா இருப்போ காலேஜ் ஃபுல்லா அதுனால க்ளா இல்லெல்ல ஒரே மார்னிங் ஷி ப்டு ஈவ்னிங் ஷிப்டு அந்த மாரி ரெண்டு ரெண்டு ஷிஃப்டு கா கால்ல முடுச்டொனா நாங்க ஹாஸ்டல் வந்துருவொ நாங்க ஹாஸ்டல் வன்ட்டு வெளிய சுத்துறது விளையாறது அந் மாரி எதனா பண்ணிட்ருப்போ உங்ளுக்கு ஷிஃப்டு கணக்கா இல்ல டே ஃபுல் டே காலேஜா ஹலோ ப்ரோ கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா
கேக்குது கேக்கு
அ எனக் கேக்குது உங்களுக் கேக்குங்ளான் கேட்டெ
இல்லெல்ல கேக்குது கேகு கிளியரா இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க இந்த சிலபஸ் எல்லா எப்பிடி ந நல்லா கிளியராவ நடத்திவுட் டாங்களா இல்ல எதோ நடத்தணுன்ற பேர்ல எல்லா
இல்ல இல்லெலல எ இ இல்ல ப்ரோ அது மாரில்லா பண்ண மாட்டாங்க கம்ப்ளீட்டா ஒரு சிலபஸ எடுத்தாங்கனா ஃபுல்லா இது பண்ணிட் தா அனத்துவாங் மொத்த வந்து ஏ எட்டு ஸ்டாஃப் வருவாங்க எங்ளுக்கு எட்டுஸ் எங்க டிபார்ட்மெண்ட்லெந்து எட்டு ஸ்டாஃப் வருவாங்க ஃபுல்லாவே சூப்பரா நடத்துவாங்க அ சப்ஜெக்டே கிளியர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருவாங்க அந்த மாரி தா
இந் இந்த இந்த கோஸெல்லா எப்போ எப்ப எத் எப்பலருந்து இருக்கம் ரொம்ப வர்ஷோலா இல்ல இப்பதா லாஸ்டா ஒரு
இல் ஆ ஆமாமாமா இப்ப வந்து நார்மல் ஜுவாலஜி அப்டின் மட்டு இருந்து ச்சு பி எஸ்சி சுவாலஜி அந்த மாரி இருந் ச்சி இப்போதா வந்து அடிஷ்னலா கோர்ஸ் ஜாயின் பண்ணணு கொஞ்ச வேல்யூ கம்மியா இருக்குன்றதுனால அடிஷ்ஷனா ஜாயின் பண்ணி பயோடெக்னாலஜி கொஞ்ச சேத்துருக்காங்க
ஒவ்வோரு இ இதாவெ மாத்திட்டாங்க இப்ப இன்ஜினியரிங் வாத் இது ம் அ டாக்டர் எம் பி பி எஸ் எப்டியோ இதுவு ஒரு ப
ஆ அந்த மாரி ஆ இப்ப வந்து நாங்க எங்க செட்டோட வந்து முடுஞ்சிச்சு இதுக்கப்பறம் பாத்தீன்னா எங்க கோர்ஸே நாலு வருஷொ அப்டின்ற மாரி சொல்லிட்ருக்காங்க அது தெரியல என்னானு
ஓகே எக்ஸ்டன் பணண ஆமா அதுவு நல்லாருந்துருக்குல்ல அப்டி ஒங் நீங்க படிக்கிறப்ப பண்ணிரு ந்தா உன்னு நல்லாருந்துருக்குல்ல
காலேஜ் படிக்கும்போது காலேஜ் எப்ப முடிக்கு அப்டின் ற மாரி இருன்ச்சி முடுச்சுட்ட ப்பறொ ஏன்டா முடிக்கிற முடிச்சோ அப்டின்றதா இருக்கு ஸ்கூலு அதே மாரிதா காலேஜு அதே மாரி அதே மார்தா இருக்கு
திருப்பி திருப்பி படிக்க
திருப்பி திருப்பி ப அதா திருப்பி திருப்பி படிக்கவு முடியாது திருப்பி மீட் பண்ணவு முடியாது இப்ப ரிசல்ட்டு வந்து எப்பனா டி சி வாங்க அது மாரி எதனா போனா வேணா பாத்தா உண்டு
ஆமா இந்த ஆன்வல் பங்க்ஷனு எந்த எதான் பண்ணா ங்கனா அங்க மீட் பண்ணிக்கலா எல்லா ஒரே ஒ இல்ல எல்லாருமே இல்ல வெளிய எல்லாமே வெளியவா
இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கேக்றீங்ளா ஒரே ஊரான் கேக் குறீங்ளா இல்ல இல்ல எல்லாருமே வெளிவரி ஊர் தா வெளியூர் தா யாருமே சொந்த ஊர் கடையா எல்லா வெளிய வெளிலெந்து வந்து படிக்கிறவுங்க தா அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட்டு தா அந்த மாரி
ஓகே ஓகே எங்க படுச்சீங்க எந்த ஊர்ல
நா சென்னைல தா படிச்சே ஒகே ஆ அ ஒருத்தர் ரெண்டு பேரு வந்து அதர்ஸ் டேட்டு மத்த எல்லா வந்து அதர் டிஸ்ட்ரிக் ஃபுல்லா தமிழ்நாடு
ஆமா ரொம்ப கம்மியா இருக்கு சென்னைலே படிக்கிறவ்ங்க ரொம் ம்ப ஓரளவு
ஆமா அது வந்து ரொம்ப கம்மிதா லோக்கல்னு பாத்தீங்கனா வந்து எங்க கிளாஸ்லே மூனே பேரு தா பட்ச்சாங்க லோக்கல் மத்த எல்லாருமே வெளி டிஸ்ட்ரிக்கு வெளி ஸ்டேட்
செர் செரி ப்ரோ செரி நீங்க கட் பண்டு கட் பண்ட்டு கா திருப்பி கால் பண் ணுங்க
ஆ ஓகே
செரி
ஆ